ஹலோ
ஹலோ எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
உம் நானு நல்லா இருக்கே என்ன ரொம்ப நாள் ஆகுது போன் பண்ணி
ஆமாங்க கொஞ்சு இந்த லீவ்ல ட்ரிப் போயிட்டோ ஃபேமிலியோட
ஆமா ஆமா நா கூட பாத்திருந்தே போட்டோ எல்லா போட்டிருந்தீங்க
எதுல ஆ ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா
ஆமா ஆமா ஆமா பாத்தே எங்க எந்த ஊருக்கு போயிருந்தீங்க
நாங்க சடன் பிளானுங்க நாளைக்கு போறாம எப்படி கெளம்பணுன்றத முந்தன நாள் டிசைட் பண்ணி ஒடனே வந்து பஸ் டிக்கெட் போட்டு கெளம்பிட்டோ செரி போலா மதுரை தா ஆ சொல்லுங்க சொல்லு
ம் பஸ்ல பஸ்ல தா போயிருந்தீங்களா இல்ல ட்ரெயின்லயா
இல்ல இல்ல பஸ்ல தாங்க போயிருந்தோ ட்ரெயின்லா நமக்கு அ நைட்டு தூங்கிட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்க முடியாது அங்க போய் நம்ம ரூம் எல்லா புக் பண்ணனும் வேலை எல்லா நெ றைய இருக்கா அதால ஸ்லீப்பர் மாதிரி போட்டாச்சு ஸ்லீப்பர் போட்டு டு பஸ்லயே போட்டு போயாச்சு ஏன்னா பாப்பா வெச்சுட்டு போக முடியாதுல்ல ட்ரெயின்ல
உம் உம் இப்ப எப்படி காலையில ஏறிட்டீங்களா பஸ்ஸு நைட்டு ஏருனா காலையில போற மாரி
நைட் ஏறணுங்க அம்மா நைட்டு போட்டுட்டு டிக்கெட் போட்டு நைட்டு இவரு ஆஃபிஸ் முடிஞ்சு வந்து அப்படியே கெளம்பிட்டோ கெளம்பி காலையில ஒரு அஞ்சு அஞ்சர மணிக்கு எல்லா அங்க போய் எறங்கிட்டோ ஃபர்ஸ்ட்டு மதுரைக்கு தா அங்க போனோ
உம்
ஏன்னா இவருக்கு கொஞ்சு ஆபீஸ் வேல இருந்துச்சு அதால மதுரைக்கு போயிட்டோ போய் எறங்கிட்டு அங்க இருந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலா அப்படின்ட்டுதா ஒரு பிளான போட்டுட்டு போனோ ஆ
தெரிஞ்சவங்க இருக்காங்களா
ஆமா ஆமா எங்க சொந்தக்காரங்கல்லா இருக்காங்க ஆனா என்னனாங்க இந்த தெடவை எல்லாருக்கு பரிச் ஸ்கூல் பசங்களுக்கெல்லா லீவ்ல அதால ல ஃபுல்லா டிக்கெட் வந்து ரொம்ப ஃபுல்லாருக்கு ஃபுல்லாருந்துச்சு எங்களால முந்தின நாள் எங்களுக்கு கெடைக்குமா அப்டின் தா இருந்துச்சு பட் கிடைச்சிருச்சு அந்த ப ரூம்லா அங்க போய் தாங்க போட்டோ இங்க இருந்து நா அங்க ஃபுக் பண்ணிட்டு போகல அங்க போய் ஃபர்ஸ்ட் பா க்கலா ஏனா டேரக்ட்ல போய் பாத்தாதன்னே நமக்கு தெரியு என்னா எப்டி இருக்கு ஏனி க்ஸ்லா பாக்கணுல சோ அதால டேரக்ட் டா போய் பாத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு அங்க எறங்குனோ அங்க மதுரை க்கு போய் எறங்கிட்டு அங்க மீனாட்சி அம்மன் கோயில் தெரியுமா
ஆமா மதுரைல ஃபேமஸே அதுதானே ஆமா
ஆமா அதுதா ஃபேமஸே சேரி அங்கயே அந்த சரௌண்டிங்லயே நம்ம வந்து ரூம் புக் பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லி ட்டு அங்க இருந்து ஆட்டோ ஏறி மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட போயிட்டோ அந்த ஆட் டோக்காரரே வந்து நமக்கு ரூம் எல்லா பாத்து குடுத்தாங்க அது கொஞ்சோ நல்லாதா இருந்தது அந்த ரூம் அதால கொஞ்சோ அங்க நமக்கு சரௌண்டிங்ல்லா கிட்ட கிட்டருந்துச்சு எல்லாமே
ம் அங்க இருக்றவங்க அங்க இருக்கறவங்களுக்கு நம்ம நம்ம நம்ள கைட் பண்ணா அதா நம்ளுக்கு கொஞ்சோ நல்லாருக்கு நம்ளுக்கு புது புது இடத்துல போயிட்டு நம்ப தேடுறத விட அந்த ஆளுங்க அவுங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்களே கொஞ்சோ பா நம்ளுக்
ஆ எங்களுக்கு கைட் பண்ணணுனு இல்ல ஏனா வந்து நாங்க முன்னாடியே அந்த மேப்ல வந்து எல்லாமே எந்த எந்த இடத்துக்கு போகணு அப்டின்னு சொல்லி போட்டு வச்சுக்கிட்டோ போட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷேபா ஒரு ரூம் பாத்துக்கணுல்ல அதால ஏனா பேபி வேற வச்சுட்டு ஆ இரு இருக்ணும்னா இப்ப இவங்க ஆபீஸ் ஒர்க் போயிட்டு வரும்போதுன்னா நாங்க ரெண்டு பேர் மட்டுதானே இருக்கணு அதால கொஞ்சோ சென்டரா பாத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஒண்ணு புக் பண்ணிட்டோ பண்ணிட்டு இவர் கொஞ்சோ ஆபீஷ் ஒர்க் ல்லா முடிச்சுட்டு வந்துட்டகப்றமா நம்ம வந்து சுத்தி பாக்க கெளம்பலானாரு சேரி ஓக் கே அப்டின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நா என்ன என்னல்லா சரௌண்டிங்ல பாக்கலா அப்டின்னு சொல்லிட்டு செர்ச் பண்ணி வச்சிருந்தோ அங்கப் போய்ட்டுல்லா வந்து பைக் ரெண்ட் டல் எடுத்துக்கிட்டோங்க ஏனா பையிக் ஆமா பைக் ரெண்ட்டல்ல எடுத்தாதா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து போயி ட்டு வர முடியு இப்ப இவருமே ஆபிஸ் ஒர்க்குக்கு வந்து அந்த பைக் எடுத்துட்டு போயிட்டாரு
ம்
ஆனா பரவால்ல அ எக்ஸ்பென்ஸ் லா வந்து இது ஃபை ஹண்ட்ரட் ருபீஸ் தா ஆ பெர் டேக்கு சோ ஓகேதா இவர் வந்து போம்போதே எடுத்துட்டு போயிட்டாரு த்ரீ டேஸ்க்கு கேட்ருந்தோ ரெண் டெல் பைக் ஷோ போம்போது எடுத்துட்டு போயிட்டாரு ஒரு ஆப்டர்னுன் போல வந்ததுக்கப்றோ கூட
அந்த ரென்டல் ரென்டல் பைக்னா எங்க வாங்க எங்க வாங்னீங்
அங்கேயேதா அங்க மதுரைலயே வந்து நாங்க ஆல்ரெடி செர்ச் பண்ணி வெச்சிருந்தோ இங்கிருந்து கெளம்பும்போது சோ இங்கருந்து கெளம்பும் போதே பாத்து வெச்சதால அங்க போயி அவங்க நம்பருக்கு கால் பண்ணி வந்து வந்து இங்க ரூம்ல இருக்கு சோ வந்து இந்த லோ பேஷனுக்கு பைக் எடுத்ட்டு வந்துருங்கனு அவங்களே டெலிவரி பண்ணிட்றாங்க வந்து
ஓ வ போயி குடுக்கும் போது மட்டு அங்க போயி நம்ம குடுத்துற மாரிருக்கு
குடுக்கும் போது நம்ம போயி குடுக்குற மாரி இருந்துச்சு அவங்ளேதா வந்து எடுத்திருப்பாங்க எங்களுக்கு வந்து கெளம்புறதுக்கு டைம் ஆயிச்சு அவுங்களுக்கு ஆள் இல்லனாங்க அதொலா நாங்களே போய் குடுத்துட்டு வர மாரி இருந்துச்சு பைக் எடுத்துட்டு நாங்க ஆப்டர்நூன் போல கெளம்னோங்க கெளம்பிட்டு சரி அங்க பக்கத்துல இருக்கிற பார்க்கு அங்க வந்து இப்ப நமக்கெலாஇங்க எவ்ளோ மால்ஸ் லா இருக்கு அங்கெல்லா வந்து அவுங்க மா மதுரையிலயே ஒரு மால் தா இந்த விஷால் டி மாலுன்ட்டு ஒரு மால் இருந்துச்சு
செரி செரி ஊ அந்த ஊர்லயே ஒரே ஒரு மால் தா இருக்காமா
அந்த அந்த சரௌண்டிங்ல
ம் ம் சரி
இப்ப நம்ம ஊர்ல லா பாத்தீக்கன்னா அங்கங்க இருக்கு மால்னா ஆமா அவங்கதுல எப்டின்னா அந்த சரௌண்டிங்ல அது ஒரு மாலா சேரி போய்பாக்கலாமே அப்டின்னு சொல்லிட்டு போய் பாக்கலான்னு பாத்து ஆ நல்லாவே இருந்துச்சுங்க நல்லாதா இருந்துச்சு அங்க வந்து அங்க ஃபேஷன் ஷோ இது எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டுருந்தாங்க நாங்க போம்போது
ம் ம் ந
ஆமா பைக் ஏதோ ஒரு ஸ்கூட்டி ஆ பிரசன்ட் பண்ற ஈவென்ட் நடந்துட் இருந்துச்சு சோ அ இதுல வந்து பார்த்தோனா ஒரு டென் கேர்ள்ஸ் அண்ட் தென் டென் பாய்ஸ்
ம் பேர்
வின்னர்ஸ் போல ஆமா ஆமா சோ அவுங்க வந்து வின்னர்ஸ் போல அவங்க வந்து பேர் பேரா பசங்க சிங்கிளா வந்து அந்த ரேம்போ பண்ண வெச்சாங்க ஆமா அதுக்கப்றோ பேர் பேரா பண்ண வெச்சாங்க
ம் ம் உக்காந்து பாக்கற மாதிரி ஆ அரேஞ்மெண்ட்லா பண்ணிருக்காங்ளா
ஆமா ஆமா உக்காந்து பாக்குற ஆளயு வேற கூப்புடுறாங்க நீங்க வந்து ரேம்ப் வாக் பண்ணுங்கன்ட்டு அதால நாங்க உக்காந்தெல்லா பாக்கல ஜஸ்ட்டு மேல ஆ இன்னொரு ப்ளோர் போயிட்டு அங்க வந்து கொஞ்ச சுத்தி பாத்துட்டுர்ந்தோ பர்ச்சேஸ்லா பண்ணிட்ருந்தோமா சோ அங்கருந்து நாங்க பாத்துட்டிருந்தோ பாத்தப்போ நெறைய ஈவென்ட் பண்ணிட்டிருந்தாங்க தென் பேபிஸ கூட கூப்புடுறாங்க ரேம்ப் வாக் பண்றதுக்கு அவுங்க அந்த மாடல்ஸ் இருக்காங்க இல்லயா அந்த மாடல்ஸ் கூட பேபிஸயு வெச்சு ரேம்ப் வாக் பண்ணுங்க அப்டினு சொல்ட்டு கூப்ட்டுட்டிருந்தாங்க அதுக்கப்பறோ அந்த மால் ஆமாங்க ஆ நம்ப நம்ம நம்ப ஊர்லயே இருக்குதா இருந்தாலு
இருந்தாலு நம்ம வேற ஊருக்கு போய் நம்ம சுத்தி பாக்குறதூ பாக்கறது புதுசு ம்
அ மெயின் திங்க் அங்க போனோ சரினு அங்க ப் போயிட்டு கொஞ்சோ சுத்திலா பாத்துட்டு அதோட அங்கருந்து ஒரு பார்க் இருந்துச்சு ஒரு நியர் பை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காட்டுச்சு சரி ஓகே ஏனா ஃபஸ்ட் நியர்பைலா கவர் பண்ணிடுணுல அதால அந்த ப பார்க்குக்கு போனோ அங்க வந்து பெய்டு கேம்ஸ்லா தனியா வச்சுருந்தாங்க
ம்
அ இந்த சைடுல வந்து இந்த சீஸா அந்த இதல்லா இந்த செக்ஸன்ல ச தனியா வச்சுருந்தாங்க சோ அதெல்லாம கொஞ்சோ வந்து பசங்கள வெளையாட வச்சுட்டு நாங்களு கொஞ்சோ பெரியவங்க கேம்ஸ்லாருந்துது சோ அது நாங்களு கொஞ்சோ வெளையாடி முடிச்சுட்டு அங்கருந்து கெளம்பி கெளம்பிட்டோ செம்ம டையடுங்க ஏனா வந்து நைட்ட டிராவல் பண்ணிட்டு போனது வேறயா சோ ஃபஸ்ட் டே எப்பமே நம்ம வந்து அதிகமா எடங்கவர் பண்ணாத மாரி பாத்துக்கணும் அம்மா ஒரு மூணு அம்மா ஒரு மூணு ப்ளேஸ் போயிட்டு ரிட்டன் நம்ம வந்து போயிடலா அப்டின்ற மா அ ரூம்க்கு போய்ருலான்ட்ருந்தோ அதுக்கப் அப்றோ அப்டியே வருபோது கொஞ்சோ லைட்டா தலவலியா ரொம்ப தலைவலியாருந்துச்சு
ஆமா தூக்கம் இல்ல அப்டின்னாலே கொஞ்சோ தலவலி வரதா செய்யு
அங்க டீ சூப்பராருந்துச்
அ மதுரைையில ஜிகர் தண்டாதான ஃபேமஸ்ஸு
ஐயோ அந்த ஜிகருதண்டா ட்ரைப் பண்ணவே முடியல நானு எங்க டா அத வந்து மிஸ் பண்ணிடுவோ ஏனா அங்க எல்லாருமே அந்த ஜிகருதண்டாதா ஃபேமஸா சொல்றாங்கல்லையா அதனால என்ன
அத நீங்க அந்த பக்கத்திலேயே வந்து நீங்க ரூமெடுத்
ஆமா அது சரௌண்டிங்கே நம்ம பாத்துக்கிட்டோ
ம்
அ இன்னொன்னு வந்து ஜிகருதண்டா சரி ஓகே அது சொன்னாரு அ எங்க வீட்ல இது மாரி நம்ம அது ட்ரைப் பண்லா டீக்கு பதில்ன்னாரு இல்ல இல்ல எனக் செம்மையா தலவலி அந்த டைம்ல வந்து இன்னு குடிச்சா ஜிகருதண்டா ட்ரை இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் ஆமா அதனால நா என்ன பண்ணிட்டே இல்லப்பா இன்னக்கி வேணா எப்டியு நம்ம த்ரீ டேஸ் வந்து ட்ரிப் இருக்குற மாரி அங்க சோ அதால நெக் ஸ்டே பாத்துக்குலா அப்டின் சொல்லிட்டு என்ன பண்ணு டீ மட்டு குடிச்சுட்டு வந்தாச்சு சரி நைட் ட்டு வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாரியான நெறைய வந்து ஃபுட் கார்னர்ஸு எல்லாமே மதுரை அ பஸ்டாண்டு கிட்ட நெறைய வந்து இருந்துச்சு அ எப்பவுமே அங்க வந்து ஒரு ரெண்டு மணி
கொஞ்சோ இருக்கு நெறைய
அ இருக்கு பட் வந்து அந்த ஊர்லயு இருக்குமான் இருக்றது எங்குளுக்கு டவுட்டாருந்துச்சு ஆனா அந்த ஊர்லயு இருக்கு அதெல்லா
ம் ஐடி ஒர்க் பண்றவங்களோட சரௌண்டிங்கில தா நெறைய நா கேள்விப்பட்ருக்க ஃபுட்ஸ்ட்ரீஸ்லா நெறைய இருக்குன்னு
ஆமா அது வந்து ரெண்டு மணி வரைக்கு இருக்குன் சொன்னாங்க அதால நாங்க நைட்டு கெளம்பி அங்க போயிட்டோ இத கொஞ் கொஞ்சோ வேலருக்கு நா கால் பண்ணவா திருப்பி ஒங்களுக்கு
அ ஓகேப்பா செரிப்பா